ஆ வணக்கம் வணக்கம் நீங்க எப்டி இருக்கீங்க
க்லோ
கேகுதா
ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது கேகுது வணக்கம் என் என்ன பண்றீங்க
நா ஹவுஸ் வைஃபா இருக்கே தோழா
அப்புடியா ஆ
நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க என்ன டாபிக் பெஸ்ப்பல் என்ன டாபிக் பேச போறீங்க
ஆச்சி சொல்லுங்க பேஸ்லா
உமா
ஹலோ
ஹலோ
ஆஹ் சொல்லுங்க பிஸ்னெஸ் பண்றீங்களா நீங்க
ஆ ஆம்மாந் தோழர் சொல்லுங்க
னெஸு
வீட்ல வந்து மெஸ் மாதிரி கேன்டீன் மாதிரி கேன்டீன் மாதிரி
கேன்டீனா ஓகே ஓகே ஓகே ஓகே எங்க எங்க வச்சிருக்கீங்க இல்லெல்ல இல்லெல்ல கரட்டாதா க்ளிய ராதா கேக்குது
ஓகே ஓகே
என்ன பிஸுனெஸு சேரி அதுதா ஏங்
ஃபுட்டு ம் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுத் துட்ருக்கோ
ஓ அதுதா இந்த மாரி கம்பெனி அந்த மாரியா
ஆ ஆம்மா அந்த மாதிரி செ கொஞ்சோ மெம்பர்ஸ்கு மட்டு என்ன தோழர் சொல்லுங்க
ஆர்டர் வந்தா எ
ஆ ஆர்ட்ரு வந்ததுன்னா நாங்க பண்ணி குடுப்போம் ம்
போ ஃபுட் பிஸ்னெஸ் எப்டி கொஞ்சோ மோஸ்ட்டா ஃப்ராஃபிட்டா இல்ல எப்டி சொல்ற
ஆ ஃபுட்டு செஞ்சி குடுக்கறது இப்ப நல்ல ஃப்ராஃபிட் இருக்கு பட் டு இந்த சிலிண்டெரு வெல ஜாஸ் தியா ஆக தனால கொஞ்சோ எல்லா ஆர்ட்ரு பண்றதுக் கு தயங்குறாங்க
ஆ ஆ அ
தபடி ஃபுட்ட வந்து நல்ல ஒரு நல்ல பிஸ்னெஸ் தா
சொல்றதுதா தெரிஞ்சி குடிப்பீங்களா
ஆ இப்ப வந்து கம்பெனிஸ்க்குன்னா வந்து பேக்ச்சுலர் பாய்ஸ்க்கு வந்து நாங்க சமைக்க முடியாது இல்லைங்களா அத னால வந்து நாங்ளே ஒரு மெனு ப்ரிப்பெர் பண்ணி காலேல மானிங் நைட் அந்த மாரி குடுத்துருவோம் ம் அவ்ங்க வந்து மந்த் லீ இவ்லோ அப்டின் சொல்லி அவ்ங்ககிட்ட குறி ப்பிட்ட அமௌண்ட் மட்டு வாங்கிக்குவோம்
ஆ ஓகே
மத்தபடி வந்து வயசானவங்க அவங்கல்லாம் லஞ்ச் இந்த மாரில்லாம் சமச்சு
ஓ கேன்டீன் தா ஓட்டல் ஓட்டல்லாம் வக்கிலையா
ஹோட்டல் இல்ல அவுங்க கேட்டாங்கன்னா மட்டும் நாங்க ப்ரீப் பண்ணி குடுக்குற மாதிரி
ஓ அப்டியா எந்த எந்த ஏரியால இருக்கு
ஆ ஏ இதுல வந்து ஏரியா எல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்காங்க
ஓ ஓகே ஓகே ஓகே சேரி சேரி அதுதான்
நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க
புரில பிஸ்னஸ்லாம் பண்ணல படிச்சிட்டு இருக்கே அதுதான் ஏதாச்சி ஓகே பிசினஸ்னு இருந்ததுல இந்த அபோட்ல அதுதா ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸ் ஐடியா பத்தி எதாச்சு சொல்லுங்க அப்டின்ட்டு
நர்ஸ்னா வந்து நீங்க இப்ப நா மார்னிங் ஒருத்தவங்க கிட்ட பேசுன அவுங்க அவுங்களு இதே காலேஜ்தா காலேஜ் முடிச்சு ட்டு இப்ப ஆ யூ ஜி முடிச்சிட்டு பி ஜி பண்றாங்ளா அப்டி இருந்தது அவங்க வந்து சொன்னாங் க ஆ எதாவுது பிஸ்னஸ் பண்ணா கொஞ்ச ஹெல்ப் ஃபுல்லா இருக்கு அப்டின் சொன்னாங்க அப்ப நாங்க நா வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா பேக்கிங் அந்த மாரி கத்து கிட்டிங்னா இப்ப கேக் கலா ந ல்லா மூ விங்ள இருக்கு இல்லையா கேக் கு டெஸர்ட் ஸு இந்த மாரி எல்லா ந றையா பக்கோ இது பண்றாங்க நா அந்த ஐடியா குடுத்துருந்த அவுங்களுக் கு அவுங்க ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும்னு நெனைக்கிறே நான் பண்ணி பாக்குறே அப்டி சொன்னாங்க
நானும் நெனச்சே இந்த டெசர்ட்லாம் ஏன்னா இப்ப டெசர்ட் என்றது வந்து மோஸ்ட்டா இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் மோஸ்டா நெறைய ட்ரெண்டிங்லதா இருக்கு டெசட்டு இந்த கேக்கலா அது அந்த மாரி பண்ணலா தா நெனச்ச அது அதுக்கு எவ்ளோ காஸ்ட் ஆகு
அத பத்தி ஏ எந்த ஐடியா எதுவு இரு இல்ல நம்ம நம்மளுக்கு பேக் பண்ண தெரிஞ்சாலே பாதி அமௌண்ட் நம்ம கம்மியாயிரு ஏனா அது ஆ இப்பெல்லா ஒன்டேலையே கிளாஸ் எல்லா கத்து குடுக்குறாங்க பாத்தீங்களா அவங்க அவங்கிட்ட வந்து நீங்க வந்து ஓ ஒரு நாள் க்ளாஸ் போனாலே போது
ம் ம் ம்
நானே நெறைய இன்ஸ்டாகிராம்லேல்லா நறைய பேரோட க்ளாஸ்
ஓகே
அப்டி டைம் இல்லாதுனால நா போக முடியல ஆ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப் ப்பா நானு அத கத்துக்குவே எனக்கு கொஞ்சோ இன் இன்ட்ரஸ்ட் இருக்கு ஏனா கேக் கேக் எல்லா பண்ணுவோ குக்கர்லேயே பண்றதுனால நம்மளுக்கு அது ஒரு பெருசா தெரியாது இத்
இப்போ அவுங் ஓ ஓவன்ல வச்சு பண்றாங்களா அவுங்க
ஆ ஓவன்லையு இப்ப எப்டி பண்லா ஆபர் தரா எப்டி அத ஃபாலோ பண்லான்ற வரைக் அவுங்க எல்லாமே நல் நல்ல ஹண்டல் பண்ற வரைக்கு சொல்லி தருவாங்க ஒன் டேலையே எல்லாமே கத்து தரன்னு சொல்றாங்க
எல்லாத்தையு சொல்லுவாங்கள
ஆமா ஆமா
ம் ம் ம் லெடசர்ட்லா செமையா மோஸ்ட்டா சென்னை எல்லா ஃபுல்லா டெசட் தா எங்க பத்தா அண்ணா நகர்ல
அத கத்துக்கோங்க அது யூஸ்புல் தானே யாருக்காக இல்லைனாலு நமக்காக சாப்புடும் போது அந்த யூஸ் யுஸ்ஃபுல் தானே சமையல பொறுத்த வரைக்கு கத்துக்றது அது வந்து வீண் போகவே போகாது
ம் ம் ஆ அதெல்லா ஒரு பிசிக்கல் ஒர்க் தானே
ஆம்மா அது கத்துக்கலா அப்றோ உங்க உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு கத்துக்கறக்கு
அ ப எப்டி சொல்றது அப்டி பிசினஸ் பண்ற ஐடியால்லா இருக்கே
என்ன என்ன படிக்கிறீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க எல்லாருமே பீ பீ காம் தா
ம் ம் ம் பீ காம் படிச்சுட்டு எம் பி ஏ படிச்சுட்டு சோ கேல் பதி அது ஏதாச்சு கொஞ்சோ நம்ப்ளே நம்ப பிசினஸ்கென்ன ஏதாச்சு கொஞ்சோ சம்பாதிச்சுட்டு
ம்
அதுக்கப்றமா அப்டி வெச்சு இன்வெஸ்ட் பண்லான்னு
ம் குட் ஐடியா
நீங்க எப்டி இன்சூரன்ஸ்ஸு எஸ் ஐ பில்லா போட்ற பண்றீங்களா
எதுங்க
இன்சுரன்ஸ்
இன்சுர இல்ல இல்ல நா அந்த மாரி எதுவு போட்றதுல்ல
அந்த மாரி போடுங்க ஏனா அது கொஞ்சோ நம்ம ஃபியூச்சர் கொஞ்சோ ஒர்த்தா இருக்கு
நா நேத்து கூட இத பத்தி எங்க வீட்ல பேசிட்ருந்தே இன்சூரன்ஸ் போடணு அப்டின் சொல்லி நா
அப்டிதா ஏனா இப்ப நீங்களே கூட இந்த கூகுள்ள போயிட்டு ஆ எஸ் ஐ பி கேல் க்குலேட்டருன் போட்டு இந்த இப்ப நீங்க உ உங்களால எவ்வளோ பே பண்ண முடியு ஒரு மந்து ஒரு மந்த் அ ப்போ
ஒன் மந்துக்கு ஒரு டூ தௌசண்ட் ஆ அவ்வளோ பே பண் ம்
பே பண்ண முடியுனா இப்ப நீங்க மந்த்லி டூ தௌசண்ட் போட்டீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் பாருங்களே அப்டியே இத்தன நாள் ஏ போ மொபைல் யூஸ் பண்ண முடியாது
ம்
அது மந்துலி ஒரு டூ தௌசண்ட் போட்றிங்களா
ம்
இது அ அது அப்டியே ஒரு பத்து வருஷோ பண்ணீங்கன்னா
ப்ரோ அமௌன்ட் வரு ஆ
அது நீங்க எ நீங்க எப்டி சொல்றது நீங்க ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு நீங்க ஒரு இது பண்ணா இப்ப அது ஒரு பிக் மெண்டா இருக்கு அது ஒரே டைம்ல வரதுனால நீங்க அது வெச்சு ஏதாச்சு ஒரு பிஸ்னஸ் கூட பண்ண ட்ரை பண்லா
ஒகே நா டரை பண்றே சொல்லிஞ்தா இருக்கே எனக்கு வந்து இந்த ஐடியா இருந்தது
வேற பண்ணிட்டு இருக்கீங்க
ம்
இப்போ அதுல கன்ஃபாம் ப்ராஃபிட் வரு அந்த ப்ராஃபிட் வரதுல இருதாச்சு ஒ ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் போட்டா கூட கொஞ்சோ இது பண்லா
ம் ம் கண்டிப்பா நல்ல ஐடியாதா நா பண்
இப்போ ஏதாச்சு பாப்பா இருக்காங்களா
ஹ தம்பி இருக்கா
அது அது எப்டி சொல்றது ஒரு அவ ஒரு சின்ன வயசுலேந்தே அவனுக்லா ஃபோட்டா கம்மி அமௌண்ட்டு இப்ப நீங்க அதுக்கப்றமா அவ வைசாக ஆகவே அவ அவனுக் கூட போடுங்க ஒரு ஃபை ஹண்ட்ரட் போட்டா கூட சம்ம ஒர்த் அவனுக்கு அது அவனோட ஃப்யூச்சருக்கு செம ஓர்த்தா இருக்கு
அதா அதா
நீ இப் போ உங்களுக்கு போட்டீங்கன்னா இந்த டேம் இன்சூர் அதா எல்த் இன்சூரன்ஸ் அந்த மாரில்லா போனீங்கன்னா கொஞ்சொ உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்க்கிரீஸ் ஆ அந்த அதிகமா இருக்குற மாரி போட்லா
ஆமா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப அதிகமாதா கேக்குற மாதிரி இருக்கு ம் பாக்லாம்
அது ஏஜ் டிபெண்ட் பண்ணிதா இருக்கு
ம்
அந் மேறி போட்டா நல்லா ஒர்த்து ஏன்னா நானே அதுதா போடணு
ஏ அம்மா வந்து என்னோட தம்பிக்கு போட்டு அது கம்ப்ளீட்டாயி இப்ப நெக்ஸ்ட் மந்த் அவனுக்கு கெடைக்க போதுந்தா இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு ஆ எனக்கு போட்டது வந்து என்னோட மேரேஜ் ஜப்ப எனக்கு எடுத்து குடுத்தாங்
இப்போ இப்போ இப்ப வந்து எப்டி பாக்கது இப்பயே காசுன்றது ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு இதுவா மாறி ச்சு காசு இருந்தாதா எல்லாமே காசு இருந்தாதா மத்தவங்ளா மதிப் பாங்க
அது அது கொஞ்சோ
கண்டிப்பா அதென்னமோ உண்மதா நீங்க சொல்றதெல்லா உண்மையாதா உண்மதா அது
ம்
அதுக்காகதா எல்லாரு போராடறோ
ஆம்மா இப்ப நீங்க பிஸ்னஸ் பண்றிங்க இப்ப அத வெச்சு நீங்க கொஞ்சொ அத வெச்சு நீங்க இன்சூரன்ஸ் எதாச்சு போட்டிங்னா
அது வந்து வால்யூபலா மாத்தலான் சொல்றிங்க ம்
இன்சூரன்ஸ் போலா நல்லா வருது இப்ப நம்ளுக்கு எவ்ள தேவையோ அவ்ள வெச்சு அந்த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வெச்சு நீங்க பே பண்லா
ஓகே ஓகே
இப்ப நம்ப அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டா நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா கெடைக்கு இப்ப நம்புளுக் கம்மியா போட்டா அதுதான் இப்போ ஒரு ரெண்டு லட்சோம் போனோன்னா நம்புளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு ரெண்ட்ர லட்சோ அந்த மாரி வரு ஒரு டூ ஆர்ஸ் த்ரீ இயர்சுக்கு
ஆ
இப்போ அது மாசோம் ஒரு ஐநூறு ரூவா அந்த மாரி போறா மாரி
ஆமா ஆமா நானு ஒரு
நீங்க வேணா இதுவு கூட எடுத்துப் பாருங்க வீடியோ கூட போ பாட் போட்டுப் பாருங்க அதுதா
ம் நா ட்ரை பண்றே
எப்பிடி சொல்றது இந்த எல் ஐ சி அந்த மாரில்லா போடக்கூடாது
ம்
க்ரோ க்ரோவெல்லா போட்டா செம க்ரோல க்ரோ எஸ் ஐி பி கால்குலேட்டர் வேணா நீங்க போய்ட் செக் பண்ணிப் பாருங்க
நா
பர்சன்டேஜ் கேக்கு இன்ட் ட்ரஸ்ட் கேக்கு அது ஒரு ஃபோர்ட்டீன் ஆர் ஃபிஃப்டீன் வச்சு பாருங்க அதுலயே அந்த இந்த இயர்ல இத்தினி இயர் நீங்க எத்தினி இயர் போட போனீங்கன்னா அதுவு கேக்கு சும்மா சும்மா அது ஒர் சும்மா நம்ப ஒரு கிளாரிட்டிக்காக
ம் ஓகே ஓகே
ச்சு பாத்தீங்க னா நல்லா ஒர்த்ஃபுல்லா நல்லா இருக்கு.
ரொம்ப யூஸ்ஃபுல்லா இந்த உங்ககிட்ட பேஸ்னது
ம் ம் தேங்க்யூ தேங்யூ ஆ ஓகே